உம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க
நான் சும்மா தாண்டி இருக்கேன் அது அவங்க அம்மா கடக்கி போயிருக்காங்ளாமா அதுனால தனியா இருக்கேன் சொல்லிட்டு வீட்ல அவுங்க பாட் டி இல்லயாமா அனால அம்மா இங்க உக்கார சொன்னாங்க அப்டி சொல்
ம் சேர் சரி இந்த பொண்ணு தா வந்து அடிக்கடி வீட்டுக்கு வந்து காசு எடுத்துட்டு ஓடிடுவாளா இந்த பொண்ணா இல்ல வேற பொண்ணா
காசு ஆஹ காசு வந்து அன்னைக் கையில எடுத்துட்டு இப்டி போனது இந்த பொண்ணுதா என்னோட வாய்க்கு பட்றதெல்லா இருக்குல்ல வாய்க்கு போட்றது மூஞ்சிக்கு போட்றதெல்லா அதெல்லா வந்து எடுத்துட்டு போறது வேற புள்ள
ஓ சேரி செரி
அந்த புள்ள வந்து என்ன பண்ணுதுனா வே புள்ள வந்து நா இல்லாதப்போ என்னோட இதெல்லா எடு த்து எடுத்து போட்டு பாக்குது நா வீட்ல இல்லாதப்ப இந்த மாரி உங்க கூடல்லா வெளிய வர ல்ல
ஆமாம்மா அப்ப யாரு உ தங்கச்சியல்லா இருக்கும் போது வீட்டுக்கு வருவாளா
போது வீட்டுக்கு வந்து இந்த மாரி இதென்னது நா கொஞ்சொனுபோட்டு பாத்துக்குறே அப்டின் கொஞ்சொ எடுத்து போட்டு பாக்குறது இவளுக எதுமே சொல்றதில்ல அப்பொ அந்த புள்ளைக் கொஞ்ச நேர கழிச்சு எது செ எது மூஞ்சுக்கு செட் ஆகுதுன் தெரியுமுல்ல அப்போ அத எடுத்துட்டு பொய்க்கிறது
ஓ ஓ
அப்ப எவ்ளொ வெவரொ பாரு ஒரு எடுக்கற்துலயே நமக்கு எது செட் ஆகுது செட் ஆகலங்குறத பாத்து எடுத்து போறது
அதுதா ம் நீ அப்ப இனிமேல் அப்டி வெளியில வச்சுட்டு வராத தங்கச்சிங் கிட்ட சொல்லிடு உ த
அந்த ரூம்குள்ள விடாதீங்க அந்த வீட்டுக்குள்ளை விடாதீங்க அப் ப்பிடின்னு சொன்னாலு கேக்குறது கெடையாது அன்னிக்கு ஒரு நாள் நா வரவங்க கூட வெளியே வந்துட் ட்டு என்னோட இது இருக்குல்ல மடிக்கணினி இருக்குல்ல அது எடுத்து அந்த புள்ள உக்காந்து நோண்டிட்டு இருக் க்கு என்னோட இது அதுக்கு நா உள்ள போறதுக்கு பாஸ்வேர்ட்ல போட்டிருப்பேன்ல அதெல்லா அந்த புள்ளைக் கிட்ட சொல்லி அந்த புள்ள அத வந்து ஓபன் பண்ணி எல்லா நோண்டிட்டு இருக்கங்க கொழந்த அந்த புள்ள உக்காந்து நோண்டிட்டுருக்கு இவ்லுக சொல்லிட்டு சொல்லிருக்க கேட்டா அவ வந்து பா க்கரன் சொன்னா அதனால சொல்லிட்டே உன்னையே எடுக்ககுறத விட மாட்ட அப்ப அவளை மட்டு எடுக்க விடுவேனா புடிச்ச ட்டம் போட்டு விட்டே காசு நா நாற்பதாயிரம் ரூவா குடுத்து வாங்கிருக்கே ஆ நா ஏதாச்சு ரிப்பேர் ஏதாச்சு ரிப்பேர் ஏ ஏதாவது பண்ணி விட்டான் இன்னா நா நாப்பதாயிரம் ரூபா அந்த பிள்ளையா ப்பதாயருவா அந்த புள்ளையா வந்து குடுப்பா நா எடுக்கவே இல்லன்னு பொய் சொல்லிட் போயிருவா அப்பிடின் சத்தம் போட்டுவிட்டே எடுக்கவே இல்ல எடுத்தது நீங்க பாத்தீங்களான்னு கேப்பா இவளுக் உடனே வந்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கதா சொன்னகி
இல்ல அவுங்க வீட்ல இருந்து கேப்பா அவுங் வீட்ல இருந்து கேக்க மாட்டா ஏ உங்க வீட்டு இருக்கவங்க இரு த்து பாத்தாங்கனா ஏன் புள்ளட்ட வந்து கேக்குற அப்பிடின்னு வச்சு கேபாங்கல்ல
ஆ ஆனா எடுத்துட்டு போறால அப்போ நா என்ன யோசிக்கிறேன்னா அவங்க வீட்டுல ஒண்ணு புதுசா வருது இல்ல அப்ப அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதான் கேக்குறே வீட்டுல இருக்கவங்களுக்கு இப்ப எங்க வீட்டுல எதுனாலு சின்னது ஒண்ணு புதுசா வந்துச்சின்னு வையே எங்க அம்மாக்கு வந்து தெரியு எப்பிடி இது வந்துச்சி எப்ப வாங்கன த அந்த மாரிலா கேப் ப்பாங் என்ன சின்னதா வந்தாலு ஒரு நா கிளிப்புக் புதுசா குத்திருந்தாலுமே இது என்ன நம்ம வாங்கனதே கெடையாதே அப்பிடின் கேப்பாங்க ஆமா த்தவங்க வீட்ல அப்பிடி பண்றாங்களானே எனக் தெரியல இப்ப காணாம போச்சுன்னா ஒண்ணு இந்த வீட்டுக் குள்ள தா இருக்கணு நா எவ் வ்ளோ அலாசி தொலாவுனாலு கெடைக் க்கவே மாட்டிக்கிது எதுவுமே
ம் இல்ல உன் தங்கச்சிங்க எதுக்கு ஃபஸ்ட்டு விட்றாங்க இப்டி பண்ணா பண்டா
கேட்டா அவ வளையான்ட்டே வந்தர்றா வளையான் ட்டே வந்தர்றா அப்டின்
இல்ல அந்த ரூம்க்குள்ள விட்டா கூட சும்மா எடுத்து இதுலா நா
ஆ என்னன்னா முன்னாடி ரூம் இருக்குல்ல முன்னாடி ரூம் இருக்குல்ல அந் த ரூம்ல மட்டு உக்கார வைங்க அந்த ரூம்குள்ள என்ன வேணாலு பண்ணுங்க வளையாட்றதோ உக்காந்து வளையாட்றதோ என்ன வேணாலு பண்ணுங்க அப்டின்னா அய் அங்கருந்து இங் க வந்து கட்டல்ல வந்து உக்காந்து வளையாட்றது எல்லா அப்டிதா பண்றாங்க
இல்லந்த ரூம் குள்ள வந்தாலு எதாச்சு எடுத்து போட்டு பாக்குறே அப்டின்னா கைல எடுத்து எதாச்சு வக்கிறா அப்டின்னா பாத்து இவுங்கதா பாத்து
நா அதா சொல்றே நீ நா என்ன சொன்னனா சொல்லுங்க இந்த மாரி வந்து எடுத்தான்னா ஐயோ எங்க அக்கா இதெல்லா எடுத்தா திட்டுவான் சொல்லுங்க ஏ மேலயே பழிய போடுங்க எங்க அக்கா இதுலா எடுக்கூடாது எங்களயே எடுக்கூடாது எங்கக்கா சொல்லுவா நாங்களு இதுலா எடுக்க மாட்டோ நீங்களு எடுக்காதீங்கன் சொல்லனூல்ல
ம் அதா இப்ப ஒரு ஒரு ரெண்டு டைம் வந்தனொ இத போட்டு பாக்குறேன் சொல்லும் போது இல்ல எங்க அக்கா வந்தா கத்துவா எங்க அம்மா திட்டுவாங்க அப்புடின் சொன்னானா அவ எப்டி எடுத்து போட்டு பாக்க மாட்டால்ல யோசிப்
ம் இது ப இந்த விஷ்ய வந்து அவதா எடுத்துட் போறாங்றது எனக்கு எப்புடி தெருஞ்ச்சுனா எங்க வீட்டுக்கு அந்த சைடு ஒருத்தவ் நேத்து ஒருத்தங்ளுக் கல்யாண ஆச்சுன் சொன்னன்ல
ஆமா
புள்ள இருக்கா அந்த புள்ள இந்த நம்ம மூஜி போட்றதொன்னு இந்த இது சொல்லுவோல்ல வெள்ளையா ஒன்னு போடுவோல்ல எங்க வீட்டுக் பின்னா இப்ப எங்க வீட்டுக்கு இந்த சைட்ல வந்து ஒரு வீடு இருக்கு அந்த வீட்ல ஃபுல்லாவே நாய் நறைய அந்த வீட்டு ஃபுல்லாவே நாய் வளத்துறாங்க
அ அப் சவுண்டு பாரு போன்லயே இப்டி சவுண்டா கேக்குது
நாய் வளத்துறாங்க அவுங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நாய் வந்துட்டு அவுங்க வீட்ல வைக்கிறக்கு எடம் பத்தாம எங்க வீட்டிக்கு இந்த சைட்ல ஒரு காலி எடம் இருக்கு தெரிஞ்சா அந்த எடத்துல கூண்டு கொண்டு வந்து அந்த பெரிய நாய் குண்டு கொண்டு அங்க வச்சுட்டாங்க நைட்டு தூங்குகறக் வழி இல்லாம அது இப்ப தான் கத்திட்டே இருக்கு அந்த எடத்துல கொண்டு வந்து அவங்க அவங்க எடமே கடையாது அந்த அவங்க அவங்க வீட்ல வச்சாங்கன்னா ஒரு அக்கா மாசமா இருந்து கொழந்தை பொறந்திருக்குல்ல அந்த அக்கா நல்லாருக்கு அப்ப அந்த கொழந்தை தூங்க மாட்டேங்கிது நைட் அந்த கொழந்தை அழுதுட்டே ஹ இப்பதா பொறந்த கொழந்த அழு அழு அழுது தூங்க மாட்டிங்கிது அதுனால சரி ஒண்ணு சொல்றக்கு வழி இல்லன் நாங்களும் விட்டுட்டோ கேட்டா என்ன சொல்றாங்கன்னா அந்த எடத்தோட ஓனர் கிட்ட நாங்க பேசிட்டோம்
ம் இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க இந்த மாரி வேலைகுல்லாம் போயிட்டு வரோம் நைட்டு தூங்க முடிய மாட்டிக்கிது கத்தி கிட்டே இருக்கு அப்பிடின்ற மாரி சொல்லுங்க
அது அங்க அங்க எடம் இது இருக்கறது அவுங்க ஒன்னு இது பண்ண முடியாது நம்ம போய் அது வீட்டுக்குள்ள ஒரு இன்னொரு குட்டி கொழந்தை வேற இருக்கு எப்புடிதான் அத்தனை நாய் வளத்துறாங்கன்னே தெரியாது வீட்டுக் ஃபுல்லா அப்டி போனோம்னா அவுங்க நாய் விக்கிறாங்கல்ல வளத்தி வளத்தி விப் பாங்கல்ல அதுதான் பண்றாங்க அவுங்க நெறைய நாய் இருக்க அவுங்க வீட்ல இந்த அந்த சைய்டு பின்னாடி வழி ஏ யாராச்சு நடந்தாங்கன்னா அன்னைக்குல்லா அரிசிக்காரங்க அரிசி எல்லா விக்கறக்கு வருவாங்க தெரிஞச்சா
ஆமா ஆ தெரிஞ்சு தெரிஞ்சு
சிருச்சு கால்ல
ஐய்
அவுங்கள கடிச்சிருச்சு அப்புற வந்துட்டு எங்க இது எங்க பெரியமாவோட பே பேத்தி அவுங்களயு கடிச்சிச்சு அப்புற போன வாரத்துல ஒரு பையன கடிச்சிருச்சு
ஆ
இந்த மாரி எல்லாத்தையு கடிச்சுட்டு இருக்கு அங்க இருக்கிற நாயிக
ம் ம்
இல்ல இப்டியே நைட்டுலா கத்திட் இருந்தா என்ன பண்ணறது ஃபோன் இப்டி சவுண்டு கேக்குது
வா என் நாங்க அவ்ளோக்கு நைட்டு சத்தோ கேக்காது அப்பிடியே சத்தோ கேட்ட நா கண்டுக்க மாட்டோ தூங்கிருவோ எவ்ளோ சத் சத்தத்துலனாலு நாங்க தூங்குவோ
சேரி சேரி சேரி அந்த திறம இருக்கு வரிக்கு பரவாயில்ல
ஆ எடையில அவ்ளோக்கு முழிப்பு வந்துட்டு முழிப்பு வந்து முழிச்சாலு இன்னமே சி கண்ண மூன்னா தூக்கா வந்துரு எடையிலல்ல முழிக்கிறோல்ல எதுக்காச்சு முழிச்சிட்டா தூக்கவராதுல்லா சொல்லுவாங்கல்ல அந்த மாரிலா இருக்காது முழிச்சாலுமே தூங்கிருவோ
ம் எங்க வீடு இருந்ச்சுல அதப்பேக்கா த்திக்கிட்டே இருக்குவா கத்திட்டு இருக்கும் அதனாலே எங்க அப்பா கொடுக்க காரா சும்மா கத் டு சும்மா இந்த ஒயர்லா இருக்குல்ல அந்த ஒயர் அது கத்தும் எங்கயாச்சி பழசல்லா போட்டு இடிச்சுட்டுருப்பாங்க அந்த புக என்னச்சச்சு அந்த புகையி காத்துக்கு வந்துருக்கு அப்பிடின்னனு சம்மதமே இல்லாம கத்திட்டு இருக்கோ ஆ புகைப்பத் பயந்து கத்து அதுக்கப்புறோ ஏதாச்சு வயர் ஏதாச்சு ஆறிட்டு இருந்துச்சுன்னா அதே பாத்து கத்து பயந்துட்டு
ம் ம்
அது கொஞ்சோ பயந்தாங்கோலி தூங்கிட்டுருக்கு நானேட்டு பக்கத்து வீடுனா டக்குனு எழுந்துருச்சி பயந்து கத்தாரம்பிச்சிரு
ஆஹ்
ஆமா நெறைய டைம்லா இருக்க என் எ எ ஏனா எப்படிதா இருக்க சும்மா தூங்கிட்டு இருக்கு நா கிட்ட போவே
எனக்கு அதெல்லா கூட பிரச்சன இல்ல நம்ம வண்டியில போறப்ப நாய் தொரத்திட்டு வரு தெரியுமா அப்பதா ரொம்பவே பயமா இருக்கு ஆனா எல்லாரு சொல்லுவாங்க அது ஒண்ணு பண்ணாதுக்கு கடிக் க்காது கடிக்காதுன்னு
உம் இல்ல சில நாள் கடிக்கிறது கே காலக் கட்டி
உம் ரெண்டு மூனு பேத்தியல்லா அந்த மாரி புடிச்சிருக்கு நாய்
பாதி தூரத்துலய ந ஆனா நா அப்டியே விரட்டிட்டு வரு வண்டி கிட்ட வரைக்கு ஒரு கால மட்
உம் அந்த காலேல மேல தூக்கிடு விட கால மேலையே தூக் கிடுவ
நானு செம பயம் ம்ச் எங்க அக்கா நானு நல்லா மூனு பேர் வண்டில போயிட்டு இருக்கோ அந்த கவுண்ட அனுச்சிட்டு பன் சைடு தா என்னயே தொரத்திட்டே வருது அவுங்க பக்கத்து வந்து தெருநாயா நா தெரியல தொரத்திகிட்டே இரு ங்க வெ நைட்டுக்கு நைட்டுனா எட்டு மணிட்ட பக்கத்துகாரதா வெளிய என்னெல்லா பேசிட்டு வாங்க அவுங்க இ ஒன்னு பண்ணாது ஒன்னு பண்ண அது எங்கள ஒரு அர கிலோமீட்டர் வரைக்கு தொரத்திட்டே வந்துச்சு பின்னாடியே பாத் கால கடிக்கிறதுக்கு வந்து தேடி வர கிலோமீட்டர் இருக்கு அவ்ளோ தூர தொறத்திகிட்டு இருந்துச்சு அவுங்கென்ன நின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப கடுப்பாகு என்ன பண்றது
ஐயோ இப்டியே பண்ணுவோ கட்டுப்பாகுமாக்கோ
ஆ இவுங்க அவுங்க தெரு நாயா நா அவ்சும் மறக்கலாம்ல சுமா அவள மேல கல்ல கல்ல தூக்கி வீசுறது ஏ இங்கதா கூப்ட்டாவே அது பயந்துக்கு ஆ வேற சைடு ஓடிருன்னு பயந்து நிக்குல அவுங்க அது நேற்று தொறத்திகிட்டே வருது பின்னாடியே கால பிடிக்குறதுக்கு
வண்டி ஓட்ட தெரியுமா
ஆ அவளுக்கு வண்டி ஓட்ட தெரியு
ஆ போனக்கும்பதுதா தெரியாது உங்க வீட்ல
ஆமா
ஏதோ பழய படோ ஓடிட்டு இருக்கு எங்க வீட்ல
உம் டிவி எப்போமே அம் படிக்கரும் எப்ப ப்பஸ்ட் புதுப்படமே ஓடும்
இந்த நம்மளோட இன்னொரு ஃபிரண்டு வேற நம்ம ஒரு அக்கா கல்யாணத்துக்கு போனோம் இல்ல
ஆமா
அந்த கதையெல்லாம் சொல்றன்னு சொன்னா ஆனா சொல்லவே இல்ல என்ன கதன்னு தெரியல ஓன்ட்ட எதா சொன்னாளா
இல்ல நா அவள்ட்ட பேசவே இல்ல
ஆ அவ எனக்கு பேசு பேசணுமா இந்த இவ போத்தனூரு போத்தநூறு ஆ அவதான்
ன்னா அவதா ஆ
அவ வந்துட்டு எதோ கதையெல்லாம் சொல்லணும் அப்டினா நா சொன்ன அதையே ரொம்ப நேரம் சொல்லு அப்டின்ட்டு சொன்ன சேரி
சரி அவ கத சொல்லணுன்னா நா அவளுக்கு கூப்படறே அப்போ சாந்தறோ
சரியான ஆள் தா நீயி கத இன்னோனே கூப்பற
நாதா ஒன்ட்ட கேக்கவே இல்ல எப்படியோ அவட்டு பேசிருந்தால அதால சரி கூப்பித வச்சலான்னு எப்டி அவளுக்கு தெரியும் சொல்லாம நா நெனச்சி கூப்ட்டன் கதைய சொல்லுவா அப்டின் ஏ எனக்கும் அப்டியேதா இருக்கு ஏன் பேசவே இல்ல சரி கூப்ட்டுருக்கா நீயாச்சும் கேக்கலாம் இல்ல
ஆமா
எப்ப வந்தன் சொன்னாளா நேத்து
நேத்தா நேத்துதான் நேத்து தானா கல்யாணம் அவுங்களுக்கு நேத்து இது மாரி நா அங்க இவுங்க நம்ம இவுங்கல்லாம் வந்தாங்கல்ல இங்கே வந்தாங்கலே எங்க வீட்டுக்கு கிட்ட வந்தாங்கல்ல சாப்றக்காக நம்மளோட ஃப்ரண்டஸ் அவு ங்க ரெண்டு பேரு
ம் ம்
ஆ அப் ப அவுங்க வந்தப் போ இந்த மாரி நாங்க நாங்க ஃபோன் பண்ணோம் இவளுக்கு த போத்தனூருல இருக்க புள்ளைக்கு அவ வந்து என்ன சொன்னானா இன்னும் அங்கறது கெளம்பவே இல்ல இனிமேல்தா கெளம்ப சொன்ன காலையில ஆறு மணிக்கு போயா இன்னுமா உட்காந்துட்டு இருக்க வா எந்துருச்சு அப்டின்னா இல்ல அவுங்களோட இது போன் வந்து குடுத்துட்டு போயிட்டாங்க ஏ கையில இருக்கு அவுங்க வந்தோன ஒரு மணி அ இதெல்லா சொன்னிலா ஒரு மணி கிளம்பிடுவே சொன்னாலா சேரி ஒரு மணி நாங்க அங்க போய் க அங்க போயிட்டு ரெண்டு மணிக்கு கூப்பறோ ரெண்டு மணிக்கு கூப்டப்ப இல்ல இன்னொரு அரை மணிநேர ரெகு நா ஒரு ஆப் அப்புறமா வரேன்னு சேரி நீ அப்புறமா நீ கிளம்பு போது கூப் பிடதுன்னா நாங்க எல்லா முடிச்சுட்டு மூ ஒரு மூன்றரைக்கு கூப்பிடுறோ அப்போ சொல்றே நா இன்னு கிளம்பல அப்படின்னு மூன்று அவுங்க அங்க ப அங்க தனிய தா உட்காந்துட்டு இருந்திருக் கா அந்த மேம் வந்துட்டு இந் மாரி ஒரு மணி நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு போனாங்களாமா பன்னெ பன்னென்றரைக்கு அது மாரி போயிருக்காங்க ஒரு மணி நேரத்துல வந்துருவன்னு சொல்லிட்டு அவுங்க வரும்போதே மணியா அவ்வளோ ஆயிடுச்சாமா எத்தன மணி ஒரு மூணு மணி மணி ஆயிடுச்சமா அதுக்கப்புறம் வந்த கப்புறமா அவுங்க நகத்தில இதெல்லா பண்ணிருக்காங்கல்ல அதனால அவுங்கனால எந்த பொருளுமே எடுத்தலா வைக்க முடியலையாமா அந் த ய அங்க அவுங்களுக்கு வந்துட் டு மூஞ்ச்சிக்கெல்லா போட்டு விட்டாங்கல்ல இன்னொருத்தங்க அவுங்களு கிளம்பிட்டாங்களமா எது எடுத்து வைக்க முடியலு சொல்லிட்டு இவ வந்துட்டு நா நின்ன அப்புறோ நா தா எல்லாமே எடுத்து வச்சே எடுத்து வச்சு சு வந்தேன்னா நா வந்து சொன்னே நா அதா சொன்ன எப்படியு நீ அவுங்க வீடு வரைக்கு அனுபுச்சி வச்சுட்டு தா நீ வருவ அதே மாரிதா பண்ணிருக்க அப்படின்னே
ம் இல்ல இப்போ யாருமே இருந்து மாட்டாங்க சோ ஒர்த்தரமே ஹெப் பண்ற
கல்யாணோ ஆரம்பிக்கும் போது போனவ